வணக்கம்ப்பா
ம் வணக்கோக்கா எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ம் நல்லா இருக்கம்ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ம் நல்லார்க்கக்கா உங்க சைட்லா மழையா
இல்லப்பா வெய்ல் அதிகமாதா இருக்கு மழ வரவே இல்ல சும்மா லைட்டா தூறல் போட்ட மாரி ரெண்டு நாளா தூறல் மட்டு அந்த பனி பொழியிற மாரி பெய்தே தவர
ஊ
மழன்லா அத சொல்ல முடியாது உங்க பக்கோ மழயா
தூறல் மாரி இருக்கு தூறல் மாரி இர்ந்துச்சி காலைலயு அ லேசா தூறல் இர்ந்துது இப்பவு தூற ல் அப்போ இல்ல காத்து மட்டு வீசிட்டு போய்ருச்சு
காத்து வந்தாலே மழ வரா தில்ல சரிப்பா எனக்கொரு
எர்த் ரெய்ன்ல சேமிப்புல்லா நீங்க இருக்கீங்ளா ம் சொல்லுங்கக்கா சொல்லுங்க
தண்ணி சேமிப்பெல்லா ஓய் மழ தண்ணி அப்டின் சொல்லும்போத் தா எனக்கு ஞாபகோ வருது இந்த வீட்டுக்கு நம்ம காய்ங்கல்லா வாங்குறோ இல்ல
ஆமா
அதெல்லா மருந்து போட்டு ஒரு மாதிரி வருதில்லியா ஃபுல்லா இந்த கலப்படத்தோட
ஆமாங்க்கா அதுக்குதா நாங்க அந்த எப் பயன்படுத்துற்தில்ல நா வீட்லதாக்கா வெச்சு விளைவிக்கிறமே காய்கறில்லா
ஆ அது எப்டி என்னென்ன ஒரோ போட்றீங்க வீட்ல எப்டி வளக்கறீங்கன்ட்டு கொஞ்சோ சொல்றயாப்பா நானு அத பாக்க செஞ்சு பாக்கலான்னுருக்கே
ம் அது சுலபந்தாக்கா ஆனா அது கெடைக்கிறதுக்கு கொஞ்சோ நாள் ஆகு ம் எப்டியு ஒரு இருவது நாள் ஒரு மாசோ கிட் ட ஆகு அது வரைக்கு நம்ப பராமரிக்கணு அத அவ்ளோதாங்க்கா
நல்லது நடக்கணுன்னா கொஞ்சோ டைம் எடுக்கு
ஆமா எதுமே சீக்கிரத்துல கெடச்சிறாது இல்லயா கெட்ச்சாலு அதுக்கு மதிப்பிருக்காது
ஆமா சொல்லுப்பா எனக்கு எப்டி நீங்க பண்றீங்கன் சொல்லுங்க நானு அத செய்றே
இப்போ மழ தண்ணி சேகரிக்கிறது இப்போ மொட்ட மாடில்லா தண்ணி விழுதில்லயா மழ தண்ணி
ஆமாப்பா
அத பழுப்பு மூலியமா கீழ கொண்டு வந்து நம்ம இப்ப தொட்டி கட்டுவோ இல்லயா பாத்ரூம்க்கு செப்டிக் டேங்க்கு மாதிரி
ஹாமா பாத்ரூம்க்கு அப்றோ குடிநீர் கூட இப்பெல்லா தொட்டி கட்டி தா அந்த ட்ராக்டர்ல வாங்கி ஊத்தறோ
ஆமா அந்த தொட்டி மாரி கட்டி தரையிலயே தொட்டி மாரி கட்டிட்டு ஆ தண்ணி லீ க்காகாம மண்ல லீக் ஆகாம தொட்டி மாரி கட்டி அதுல வந்து விழுற மாரி பண்ணிட்டு
ஆ
நம்ம வீட்டு தேவைக்கானது தண்ணி வந்து அதையே எத்துக்கலா பழுப்பு மூலியமா எடுத்துக்குலா
அந்த மழ தண்ணி அதுல சேத்து வக்கிறதுனால அந்த எப்போமே அது சுத்தமாவே இருக்குமாப்பா மழ தண்ணி
ஆமாப்பா மழ தண்ணி எப்போமே சுத்தமா தா இருக்கு நம்ம சேத்து வக்கிற தண்ணி எப் ப்டியேரு மூணு நாள் நாலு நாள்ல தீந்துரு இல்லையா மழ தண்ணி
ஆமா ஆமா
அது செய்றப்பத்தேல இருந்து நம்ம வேனுன்றப்ப எடுத்துக்கலா அந்த மாதிரி நம்போ சமையல் அப்போ பயன்படுத்துற அந்த தண்ணிங்க
ஆ
குளிக்கிறத்துக்கு பயன்படுத்துற தண்ணிங்க அதெல்லா ஒரு வடிகால் மாரி அமச்சு வீட்டு பின்னாடி இருக்க தோட்டத்துக்கு போற மாரி செஞ்சு வச்சுட்டோன்னா
ஆ
அந்த தண்ணி போற வழில வாழக்கன்னு நட்டு வக்கலா
ஆ ஆ
அது கூடவே பக்கத்துல கொஞ்சோ தள்ளிங்க
ஆமா
அது வெத போட்டாலே அது ஈஸியா வந்துரு தக்காளி ஏடு தமிழ் வந்து அந்த காய் பகுதி கா பகுதியே அதுல இருக்க வெதைலயே இது வந்துரு
ம் ஆமா
ம் ந்தா வாழ மரமு அதுல நல்லா வரு தண்ணி இ இருந்தா ம் வாழமரோ அது பக்கத்துலயே கொய்யாக் கன்ன நடலா
ஆ
மும் பயன்படுத்திட்டு தண்ணியே அது வடிகால் மாரியே அமைச்சு வச்சிடலா
ஓ சரிப்பா சரிப்பா அப்புறோ அதுக்கு தேவையான ஒரோ லா எப்டிப்பா செய்யறது
நம்ம வீட்டு காய்கறி பயன்படுத்துறோலக்கா காய்கறி அது தேவை இல்லாத காய்கறி கட் பண்ணும் ஆ நம்ப காய் அரியும் போது தேவையில்லாத அதுவே ஒரு தெரிந்த உர தா கா பூச்செடிக்கலா கூட அத போடலா அது டீ தூள் பயன்படுத்துறோ இல்லையா
ஆமா
வடிகட்டின டீ தூள் முட்ட ஓடு சொல்லுவாங்க இல்லையா
ஆமா ஆமா
ஆ அது எல்லாமே நம்ப ப இது பண்ணலக்கா எல்லாத்தையு அந்த இதுக்கு போட்டுட்டு
ஆ
ம் தேங்காய் உரிக்கிறோ இல்லையா தேங்கா ஓடு தேங்கா ஒடியனா சொல்லுவாங்கல்ல கொக்கோ பீட் சொல்லிட்டு
ஆமா நாரு தேங்காவுடைய நாரு
ஆமா அதுவுமே நல்ல சத்துதா அக்கா அந்த தேங்காய் நாரே மண் மேல தூ
ஆ
அதுக்கு மேலக்ற விதைய போட்டா இன்னு சீக்கிரம்மா முளச்சுருங்களா
ஆமாவா நல்லதுப்பா ஆனா நாங்களு இந்த மாதிரி உரோ தனியா செய்வோ நாங்க நீங்க செடியிலே போட்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா பெரிய தோட்டத்துக்கு நீங்க சொல்றதெல்லா ஆமா அப்டித்தா செய்யறாங்க எனக்கு இப்பதா அது தெரியு இது தண்ணி எல்லா அது நல்லாவே இது பண்ணி யூஸ் ஆகு ஆனா இந்த உரோ மட்டு நாங்க வீட்டல செய்வோ அது எப்டின்னு சொல்லட்டுமா நானு
ஆ சொல்லுங்கக்கா
நம்ம கேன் வச்சிருப்போம்ல பெரிய பெரிய கேன் தண்ணி புடிச்சு வைக்க அதுக்கெல்லா கேன் யூஸ் பண்ணுவு அந்த கேன்ல பஸ்ட்டு மண்ணு கொட்டி வச்சிருவோ ஒரு கால் பாகோ
ம் ஆ இது கூட நான் கேலி போட்ருக்கங்க்கா மண்ணு கொட்டிட்டு அதுக்கு மேல அந்த காய்கறி எல்லாத்தையு போட்டு ட்டு அதுக்கு மேல கொஞ்சோ மண்ணு கொட்டனா அது சீக்கிரமா மங்கி போயிடு அதுதான சொல்றீங்க ம்
போகும் அதுலயே முட்டை ஓடு தினமு அன்றாட நம்ம பயன்படுத்துற அந்த காய்ங்க
ஆமா கொஞ்சோ போட்டு ட்டு அதுக்கு மேல மண்ணு கொஞ்சோ போட்டுடணு மறுநாள் கொஞ்சோ போட்டுட்டு அதுக் அது மேல கொஞ்சோ மண்ணு போட்டுடணு
ஆமா கொஞ்சோ தண்ணி தெளிச்சு முதல் நாள் போட்டுட்டு அந்த மண்ண ஈர பதத்துல தா வச்சிருக்கணு தண்ணி எல்லா கொஞ்சோ தெளிச்சு
ம்
ஈரப்பதத்தில வச்சுட்டு ஆமா வச்சுட்டு அதுக்கு மேல முட்டை ஓடு காய்ங்க அதுக்கப்றோ கொக்கோபீட் போட்டு கொஞ்சோ அது நேரோ உன்னே திரும்ப மண்ணு போட்டு அது மாதிரி பண்ணி னு வரும்போது அ நல்லாவே ரெண்டு மாசத்துக்கு அப்றோ திறந்து பார்க்கும்போது அது நல்லா அந்த உரோ வந்து மண்ணு மாறியே இருக்கும் கருப்பான கலர் மாரி
ம் ம்
அதுக்கப்றோ எடுத்து நாங்க எல்லா செடிக்கு கொஞ்சோ கொஞ்சோ போட்டுக்குவோ
நல்லா இருக்குக்கா நானு இத செஞ்சு பாக்குறேக்கா
ஆ நாங்களு வீட்ல இந்த கீரைங்க ஆ ஒரு சிலந்த ஈஸியா விளைவிக்கிற மாதிரி இந்த கீரை வகைகள்
ம் வெந்திய கீரை இருக்குள்ளீங்களா அது வெந்திய கீரை சீக்கிரமா முளைக்குங்க்கா அது அஞ்சு நாள்குள்ளயே மூணு நாளுகுள்ள முளைச்சிரு அடுத்து ஒரு அஞ்சு நாளுக்குள்ள அத அறுவடை செஞ்சிரலா அறு த்து நம்ப பொரியல் செஞ்சு சாப்ட்டுக்கலா
நாங்க பாலக்கீர எல்லாமே நடுப்போ பாலக்கீரை சிறுக்கீரை ஆமா நீங்க சொன்ன வெந்திய கீர கூட உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லப்பா
ஆமாங்க உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரு
வயிற்று புண்ணு எல்லாமே கொஞ்சோ போக்கு இல்லப்பா
ம் ஆமாக்கா அந்த மாதிரி பூச்செடிகளுக்கு இந்த உரோ போட்டா நிறையா பூக்குங்க நல்லா
ம் அந்த வாழ கண்ணுக்கு நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா மழ நீரு நிஜமாவே நாங்க எல்லா அத யோசிச்சது கூட இல்லப்பா நீங்க நல்லா நீங்க எல்லா செஞ்சிருக்கீங்கல்ல இதப்போ
ம் செஞ்சுருக்கேக்கா நா தெனமு ஹலோ கேக்குதா
கேக்குதுப்பா கேக்குதுப்பா
நம்ம தெனமு பயன்படுத்துற தண்ணியே அதுக்கு போதுகா அதுக்குன்னு தனியா தண்ணி நம்ம ஊத்து தேவல்ல வாழக்கன்னுக்கெல்லா
நாங்க வ அத வேஸ்ட்டு பண்ணிருவோ பா துணி தொவைக்கறது அப்டி சேதி கெடச்சது அப்பறோ ப்பா நீங்க வீட்ல என்னென்ன காய்ங்க வச்சிருக்கீங்க
ம் கத்திரிக்கா செடினது கத்திரிக்கா செடிய நட்டாலு வரு கொத்தமல்லி வெத இருக்கு இல்லையா
ஆமா
ஆ அது வெதையை கொஞ்சோ காய வச்சு நம்ம சந்தைலேயே நம்ம கேட்டனா குடுப்பாங்க கத் கத்தரிக்கா வெத
ஆ
தனியா வெத வு தனியா ஓடி வெத தா கொத்தமல்லி சொல்லுவாங்க அத செடியா மொளச்சுதுனா
ஆமாமா அது தனியா வெதகள் தாங் சி இதுவே வரு கொத்தமல்லி கொத்தமல்லி பெருசான அப்றோதா அதுல தன்யாவே வரு இல்ல
ஆமா ஆமாங்க்கா
ம் ஆமாம்
அது மாதிரி கீர வெதையு கெடச்சுனா நம்ப வீட்லயே இது பண்ணிற்லா கம் மாடி தோட்டுத்துலதா க்கா இப்ப கொய்யா ல்லா வளக்குறாங்க இல்லையா
ஆமா
மாடி தோட்டத்துலே குய்யா சீத்தா கண்ணு அந்த மாதிரி மாடி தோட்டத்துலயே எல்லாமே நடடுறாங்க இப்போ
ஆமாப்பா இப்ப கொஞ்ச நாளாவே அந்த டிராகன் பழம் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு பழம் அதெல்லா வெளிநாட்டுல வளத்து வந்தாங்க இப்ப நம்ம மாடி தோட்டம் வச்சு நம்ம மக்களே அத தமிழ்நாட்லயே வளக்குறாங்க நெறையா ம் நல்லா அம் நல்ல வரவேற்பு மாடி தோட்டத்துக்கு இப்ப எல்லா நம்ம தமிழ்நாட்டுல
இப்ப நம்ம மாடித்தோட்டத்துலயே எல்லாத்தையுமே இது பண்ணிக்கலா வெண்டைக்கா கத்திரிக் ஆ தக்காளி இயு அப்பறோ வந்து பாகற்க்காய் கூட கொடி மாதிரி இருக்குது இல்லையா அந்த மாரி காய்களு நல்லாவே வளருதுக்கா
ஆமாப்பா அது இல்லாத இப்போ அந்த இதுல நகர்ப்புறத்துல இருக்குறோ நம்மெல்லா முன்னெல்லா போய் வெளிய போய் காய்ங்க வாங்குவாங்க
ம்
ஆனா இப்ப இருக்கிறவங்கல்லா அவங்கவுங்க வீடலயே மேல இந்த கொஞ்ச எடோ இருந்தாலே மாடி தோட்டோ வச்சு அவங்க அவங்களுக்கு தேவையான காயங்கள அவங்களே வெல வச்சு சாப்ட்டுக்கறாங்க ம் நல்ல விஷ்யோல்ல
சரிதாங்கா
ம் சரிப்பா நீங்க சொன்னது நெஜமாவே நல்லா யூஸ் ஃபுல்லா இருக்கும் நானே எங்க இப்ப ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லா சொல்றம்ப்பா இது மாரி மழை நீர சேகரிச்சு வச்சு வாழக்கண்னல்லா கிராமப்புறங்கள இருக்கிற எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லா சொல்றே நானும்
ம் சரிங்கக்கா சரி எனக்கு இன்னொரு கால் வருது நா அப்றோ பண்றே
ம் சரிப்பா நன்றி
ம் சரிங்கக்கா